என்ன பண்றீங்க
நீங்க
அ இங்யு சும்மாதா அ நீங்க
என்ன சாப்ட்டீங்க
சாப்பாடு சாம்பாரு நீங்க
நைட்டு
நைட்டு நைட்டுக்கு இப்ப மாவு வாங்கிட் வருவாங்க அதுன் நெனைக்கிறே தெரில ஆமாமாமா
போர் அடிக்கி இருக்கு காலேஜ் ஓபன் பண்ணாம
அ காலேஜு தா
எப்படா காலேஜ் னு டுருக்கு
ம் ம்
ப பாட்னர் கூப்ட்டாங்கனா உங்கள்க்கு பாட்னர் கூப்ட்டானா பாட்னர் கூப்டானா
ஆஹ் இல்ல
அ
அவ மூண் நாளு ஆச்சு கூப்படவே இல்ல இது முன்னாடி கூப்படம் போதல்லா ஒரே எங்க விட்டுட்டு கட் பண்ணிருவானாக்கு
இல்ல தல மூண் நாளா வேலையேல் இருக்குந்தல ஆனக்கட்டி இருக்குல அங்க வேலைக் போய்ட்டா கேட்ரிங்க்கு ப்புறோ என்னது எனக் கூப்ட்டா நேத்து டே இந்த மாரி ஆஹ் வேல இரு த்து வரியாப்பில் கேட்டா நா எப்போ அப் சொல்லி கேட்டே மே ஒன்னு ரெண்டு மூணு அப் சொன்னா சேர்ரா வரே அப் சொன்னே அப்ப சேரியு பேர் போட்றே அப் சொல்
அ
மூன் நாளு
ம்
எங்க தல நேத்து ஜக்கோட போயாட்ச்சு
என்னாச்சு
எங்க வீட்ல இப்ப எங்கண்ணனுக்கு கல்யாண ஆச்சுல அப்ப எங்க அத்த வேண்டிருந்தாங்களாமா இந்த மாரி எங்கண்ணனுக் த்து கல்ண ஆயிச்சுனா இங்க தாரிகால வந்துட்டு நா சாமி கும்பர்றே அப் சொல்லுச்சு சரியா அது வந்துட்டு பொள்ளாச்சி தாண்டி இருக்கு அப்ப இப் கல்யாண ஆயிட்ச்சில்ல ச அங்க போணுன் அப்டி சொல் முடி பண்டாய்ங் அப்ப அங்க போய்ட்டோ போனொனே ஒரு ஏழு கிலோமீட்டர் தாண்டி மாஸ் சியம்மன் கோயில்னு ஒரு கோயில்ருக்கு அந்த கோவில்ல வந்துட்டு ஆனா செம்ம ஆறு செரியா செம்ம ஆழந் தோழர் ஒரு ரெண் மூணுத் நாலுத் தென்னமரோ முழுங்கிரு அந்தளவுக் ஆழோன் வெச்சுக்கோ அந்த தென்னம அங்கப் போய்ட்டு எல்லாரு குளிக்க அப்போ ந எங்க ஃபேம்ல்ல நா மட்டு தா போனே அப்பா அம்மா யாருமே வர்ல அப்போ குளிக்க போயி என்ன ஆயிருச்சு எனக் அந்த எல்லாத்துலியு ஒரு பத்து பேர் போனோ பத்து பேர் த்து எனக் ஒரே ஒருத்தனுக் மட்டுந்தா நீச்சல் தெரியு மீதியார் நீச்சல் தெரியாது செரியா நா என்ன பண்ணே செர் நீங்க எல்லா இங்க குளிங்க நா போய் ஆழ்த்தல குளிச்ட்டு வறே எனக் இங் குளிக்க புடிக்கது அப்ட் சொல்ட்டே அப்போ எங்க மாமா ஒருத்த இருக்கா எங்க அக்காவோட புருச அவ ஃப்ரெண்டு ஒருத்த வந்தா செரியா அவன்ட்ட தம்பி நானு வறே எனக்கு நீச்சல் தெரியு அப்டி சொன்னா சேர்ண்ணா வாங்க அப் சொல்ல கூட்டு போய்ட்டே கூட்டு போ நா ஃபர்ஸ்டு குதிச்சு ஆழத்தல நின்னு காம்ச்சே காம்ச் ட்டு அவ என்ன பண்ணா படிக்கட்ல உக்காந்ட்ன்தா செரியா ஆஹ் படிக்கட்ல ஒரு படிக் ரெண்டு படிக்கட் அந்த மாரிதான ஆகு ரெண்டாவ்து படிக்கட் எப்டி தெரிமா என்னைய முழுங்கீரு அந்த அளவுக்கு ஆழோ நா எறங்கியு காமிச்ட்டே ண்ணா இந்த அளவுக்கு ஆழ இருக்கு அப் சொல்லி ஆனா அ அப்ப அவ என்ன பண்ணா சேர் தம்பி நா பாத்க்றே அப் சொல்ட்டா அவ நெனச்சா எறங்கிருக்லா அவ என்ன பண்ட்டா குதிச்ட்டா குதிச்சு அக்க அ ஒரு இப்போ எப்டி சொல்றது நம்ம கிளாஸ் இருக்குல நம்ம கிளாஸ்லந்து நம்ம இந்த இந்த கிளாஸ்க்ல ஏ ஐ கிளாஸ் ஏ ஐ டிபாட்மெண்ட் அது வரிக்கு நீச்சல் அடி அது வரைக்கு போயிட்டா தத்தி தவறி அங்க போயிட்டு அவ திரும்பி எந்திரிக் முல்ல என்ன பண்ட்ட வர தெர்ல அவனுக்கு ஆஹ் வர தெரியாம உள்ள முழுங்கிட்டா உள்ள முழுங்கி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டா ப்ரோ ஒரே நிமிஷ ஹலோ
ஆஹ் சொல்லு சொல்லு சொல்லு
கேக்குதா அப்போ தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டா நா என்ன பண்றது எங்க மாமா யாருக்குமே நீச்சல் தெரியாது எனக்கு மட்டுந்தா நீச்சல் தெரியு எங்க மாமா குதிரா நியாசு குதி அப்படின்னு சொல்ட்டாரு நா குதிச்சிட்டே அவசரப்படாம சுட்டே குதிச்சோனே நா இங்க இருந்து அது வர நா குதிச்சோனே இருக்கலாந்தா எப்பவுமே ஒரு முப்பது நாப்பது மீட்டர் தாண்டிதா போவே அதுவரையு சல்லுன்னு போய்டு மீன் போற மாதிரி சல்லுன்னு ஸ்பீடா போய்ருவே அப்ப நா சல்லுன்னு போய்ட்டு செகண்ட்ல அவ அவனுக்கு எப்படி தெரியுமா ஒடம்பு இருக்கு நம்ம ஹெச் ஓ டி மாரி இருக்கு வச்சுக்கோ அவ ஒடம்ப என்னால இழுத்துட்டு வர முடியுமா யோசிச்சு பாரு அப்போ அவ எ ப்பமே தண்ணிக்குள்ள போயிட்ட இருக்கல நோட் பண்ணிக்கோ சரியா நம்ம கை கால் எலாம் புடிக்க கூடாது சரியா முடி இருக்கல முடிய தா புடிக்கணு முடிய புடிச்சி இழுத்தனா வருவாங்க தண்ணிக்குள்ள இருக்கும்போது மட்டு அப்ப ந முடிய புடிச்சுட்டே முடிய புடிச்சி தர னு இழுத்துட்டு வன்ட்து இருக்கே அவ என்ன பண்டா தெரியுமா பயத்துல எங் கழுத்தை புடிச்சிட்டா எங் கழுத்த புடிச்ச நா என்ன பண்ணே தண்ணிக்குள்ள போயிட்டே மூச்சு முட்டிச்சு எனக்கு நா உள்ள போயிட்டு கதறிட்டு இருக்கே என்னால முடியவே இல்ல என்னால விட்டு வரவு மனசும் இல்ல ஆமா ஏதாச்சு ஆயிடுச்சுனா என்ன பண்றது உனக்கு
சத்தேஷ
அப்பற கஷ்டப்பட்டு ஏது பண்ணி அவனுக் கையெல்லா கைய புடிச்சி முறிக்கிட்டே அவங் கையை அப்ப கைய விட்டா அப்ப டப்புன்னு தலையில இருந்து மேல எந்துரிச்சு அவன் முடிய புடிச்சு தரத்தரனு இழுத்துட்டு வந்துட்டன் அக்கறைக்கு வந்தனே எனக்கு உசுரே வந்துச்சு நந்தா ச சமபயமாயிச்சு எனக்கு ஆமா இல்ல யாராச்சு இருந்தா தெரியு தெரிஞ்சுக்காத நந்தா நா தனியாதா இருக்கே அவ ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டா அவன காப்பாத்திட்டு வரதே ஒரு பெரிய டாஸ்க் ரொம்ப சம சம கஷ்டமாயிடுச்சு எனக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டே இழுத்துட்டு வன்ட்ட வந்ததுக்கப்புற எப்பா சாமி நீ இனிமே இங்க குளிக்கவே குளிக்காத அங்கப்பாரு எல்லாரு குட்ட ஆழமெ இல்லாத பகுதில குளிச் சிட்டு இருக்காங்க பாரு மூடிட்டு அங்கே குளி இங்க குளிச்சராதாடா சாமி அப்படின்னு சொல்ட்டே ஆமா இப்படி இருந்த என்னடா பண்ண முடியு அவ நீச்சல் டே அவ எங் கூட குதிக்கிற வரைக்கு இருக்கல தம்பி எனக்கு நீச்சல் தெரியு நீச்சல் தெரியு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்டா அப்ப நா என்ன பண்ண முடியு டைம் குளிச்சு அக்கடுப்பு
சஞ்செய் வேற அவ வேறு கால பைய பைய
ஆஹ்
அவ எல் ஐ சி பைய
செரி
அவ வேற கேட்ரிங் தா அப்டினு கூப்டான் இன்னைக்கி
என்னாஹ்
ஆஹ் இருக்கறே அடுத் மூனு நாள் கழிச் கூப்பட்ற ஆஹ் அவ்ப ரிஷி இருகான்ல அவஹ் கூப்டான்
அஹ்
கூப்ட்டா நா அன்னைக்கி தூங்கிட்டே
ஹ
கூப்ட்டா எடுக்கவே இல்ல அப்பற பாத்தா ஒரு மூன் நாள் ஆச்சு மூன் நாள் கபர திரும்ப கூப்ட்டே
அஹ்
சொல்றா மூணு நாள் முன்னாடி கூப்டுருக்க அப்டின் கேட்டா இல்ல மாப்பி இது மாரி ஒரு நூறுவா கேட்டே அதுகுதா கூப்ட்டே அப்டின்
ஹலோ சொல்றாங்க
ம் அதா அப்பறோ கூப்டுறே அப்டின்ட்டு நூறுவா இருக்குமா ல அப்டினு கேட்டு வேஷ்டான்டா ஹ் எதுகுடா கூப்ட்ட அப்டினு கேட்டா தெர்லடா தெரியாம கூப்ட்ட அப்போ விட்றமாப்ள அப்டின்றான்டா
இல்ல ரிஷி இருகான்ல அவன ரென்ட் நோட் பண்ணிகோ அவன் எப்போமே கால் பண்ணனா க்ளா காசு போன் தா கால் பண்ணுவ ரிஷி எனக்கே அது அது கால் பண்ணுவ நா ஒரு டைம் அம்ச்சுட்டான்டா அம்பருவா அப்ப என்ட காசு
உம்
நா அம்சுட் டா அதுகப்ற என்ட காசேல்ல ஒருவ கூட உனக்கேத் தெரியுலா நானே உங்கிட்ட தானே கேட்டுருந்த டேய் காசு அதா சொல்ட அவ எப்ப கூப்டாலு காசுதா கேப்பா கூப்டுவா
அக்கவுண்டே இல்லன்ட நானு
என்னுட்ட சத்தியமா காசில்ல நந்தா இருந்தா அம்ச்சுட்டுருப்ப
அக்கவுண்ட் அக்கவுனண்டே இல்ல
இருந்தா அமுச்சுவிட்டுருப்ப ஆனா என்கிட்ட சத்தியமா காசு ஒருவா கூட காசு இல்ல என்னப்பா முடியு அதா விட்டுட்டா
இப்ப வேற ஜிம்மு வேற சேந்துட்ட
எங்க
வீட்டு பக்கத்துல
செரி நல்ல நல்லத்தா நல்லத்தா
வீட்டு பக்கத்துல சேர்ந்துட்ட அப்புறமாத்தா இன்னிக்கு ஃபஸ்ட் டே
அஹ்
போயிட்டு ஏதோ கார்டியோவா ஏதோ பண்ண
ஏ பஸ் டேல அஹ்
எக்சைஸ் சொல்லிட்டு கார்டியா போட்றா காரியோனா அந்த கொஞ்ச சைக்கிள் ஓட்டுற மாரி அப்புறோ நடக்குற மாரி இது ரெண்டு மட் டுந்தா ஒரு கால் மண் நேரோ கால் மண் நேரோ பண்ண சொன்னாங்க
அஹ்ஹ
அதுக்கப்பறோ அவங்க இல்ல தம்பி போய் கெளம்பிக்கோ அப்டின்ட்டாங்க நா வேணா அப்பறோ கெளம்பி வன்ட
சரி
ஆஹ் அதுக்கப்பறோ வந்ததுக்கு அப்பறோ இங்க ஸ்டெப்ஸ் எறங்கும் போது எறங்கிட்ட அங்கருந்து திரும்ப வீட்ல ஸ்டெப்ஸ்சு ஏற்ற காலெல்லா சக்க வலி
அஹ் பஸ்ட் நாள் பண்ணு வழி எடுத்துணும்ந்தா போவ போவதா பலகு இல்லாட்டி பலகாது நீ எப்ப சாப்டுவ
அஹ் இன்னி கொஞ்ச நேரோ இர்றா டேய் அம்மா வன்ட்டாங்க கூப்பற்ற
அஹ் சர்தான்டா
அஹ்